ஹலோ வணக்கம் தோழி
உணவு பத்தி சில கேள்விகள் உங்க கிட்ட பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ர்க்கேன்
சொல்லுங்க தோழி
உங்களுக்கு சமைக்க தெரியுங்களா
ஆம் தோழி தெரியு உங்களுக்கு
ஆ எனக்கு சமைக்க தெரியு உங்க வீட்ல நீங்க எத்தன பேர் இருக்கீங்க
எங்க வீட்ல காமனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு தா சமைக்கிறோ இருக்குறதுக்கு ஆள் அவ்ளோதா
செ இல்ல வழக்கமா நீங்க தா சமைப்பீங்களா
ஆம் தோழி
வெளிய எங்கயாது ஆ கடைல கிடைல வாங்குறது பழக்க இருக்குங்களா
அதா எப்பயாவது ஒரு நாள் தோழி உடம்பு சரியில்ல அப்டின்னா என்னைக்காவ்து ஒரு நாளு இல்லைன்னா வந்து என்னைக் கா சாப்புடணுனு தோணுச்சுன்னா ஹோட்டல்ல வாங்குவோ தோழி நீங்க எப்டி வீட்ல எல்லாருக்கு சேத்து சமைப்பீங்களா இல்ல நீங்க தனியா இருக்கீங்களா எப்டி தோழி?
இல்ல இல்ல நாங்க வந்து கூட்டு குடும்பமாதா இருக்கோ ம் மாமனார் மாமியாரு கொழுந்தனாரு எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமாதா இருக்கோ ந காலையில நாங்க செய்வோ மதியானோ அவங்க செய்வாங்க அந்த மாரி கொஞ்ச மாத்தி மாத்தி நாங்க செஞ்சுப்போ
சரிங்க தோழி நீங்க எந்த மாரியான உணவுகள்லா சமைப்பீங்க
எனக்கு அசைவ உணவு கொஞ்ச தெரியுங்க சைவத்துல அதிகொ அ கம்மியதா தெரியு அசைவம் கொஞ்ச தெரியு அது கொஞ்ச நல்லா சமைப்ப நீங்க
நா வந்து சைவமு நல்லா செய்வே அசைவமு செய்வே பட் ஆனா சாப்புட்ற அளவுக்கு ரொம்ப கேவலமாவு செய்ய மாட்டே ரொம்ப ஏதா ஒரு டைம் வந்து டேஸ்ட்டா வரு பட் ஆனா ரொம்பவு கேவலமாவு இருக்காது ஓரளவுக்கு மிடுலா இருக்கு நீங்க எந்த மாரியானா ஃபுட்டு வந்து விரும்பி வீட்ல செய்வீங்க தோழி?
நாங்க அதிகமா
உ
அசைவ உணவு செஞ்சிருக்கோ இப்ப எப்டின்னா இப்போ ரெண்டு நாள் புதன்கெழமன்னா அப்ப கறி எடுத்துப்போ இப்ப ஞாயி்த்துக்கெழம இப்போ நடுவுல வியாழக்கெழம அந்த மாரி அதிகமா எல்லாரு இங்க நான்வெஜ் சாப்புட்றனால அதிகமா அத எடுக்குறோ நாங்க அதனால அத தா அதிகமா செய்வோ இந்த திங்க கெழ செவ்வா கெழம வெள்ளிக்கெழமற விக்கிட்டு மத்த நாள்ல நம்ம புடிச்சது இல்ல கேக்குறாங்க அப்டின்னா அசைவொ எடுத்து செஞ்சுப்போ
சரிங்க தோழி இப்ப எந்த மா ரியான உணவு வந்து உங்களுக்கு புடிக்கு வீட்டுல செய்யறதுக்கு இந்த மாரி டிஃபன் ஐட்டம்ஸ்ஸு இந்த மாரிங்க்ளா இல்ல அதுல எது ஹெல்த்தியா இருக்கு அத பத்தி கொஞ்ச சொல்ல முடியுமா தோழி
ஆ அந்த மாரி இல்ல இப்ப கொழந்தைக்கோசர தாங்க இப்ப ஹெல்த்தியா அதா செஞ்சுட்ருக்கே அவனுக்கொசொ ஒவ்வொரு தாட்டியு டைம் டைமுக்கு அவனுக்கு கொடுக்கணுல அதுல பாத்தீங்கன்னா அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறோ பொட்டுக்கடல அவுளு அதெல்லா சேத்து அரச்சு இப்ப அவனுக்கு குடுத்துட்ருக்கே அது அப்பப்ப நாங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் நா ப்ரிப்பேர் பண்ணி அவனுக் குட்த்துருவே இந்த பச்சப்பயிறு அப்புற சுண்டல் அந்த மாரி குடுக்கதுலா அதோட வேக வெச்சு வெச்சுருவே புதுசா நீங்க ஏதாவ்து ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஆம் தோழி ஏதாவ்து டிஷ் செய்யணுன்னா வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியு ஒரு இந்த மாரிதா செய்வோன்னு பட் இருந்தாலு ஒரு ஹின்ஸ் வந்து யூடியூப்ல எதுலயா ஒன்னு சோசியல் மீடியால சர்ச் பண்ணி அதுல எப்டி பிரிபேர் பண்றாங்கனு ஒரு மோஸ்ட் ஆஃப் த வீடியோ பாப்பே அத வெச்சு ஒரு ரிவியூ மாரி எடுத்துட்டு சரி இந்த மாரி ட்ரிக்ஸ் இது ஓ கே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்டின்னா அத வச்சு நா ட்ரை பண்ணி பாப்ப பட் ஓர்க் அவுட் ஆயிருக்கு சம்டைம்ஸா வந்து அது ட்ரா சில நல்லா இல்லாமேயு இருந்திருக்கு ஏன்னா அவுங்க வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க பட் நம்ம அதுல போடும் போது ஒவ்வொருத்தவுங்களுக்கூ ஒவ்வொரு மாதிரி வரு கைப்பக்குவோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆ கரெக்டா எவ்ளதான் டெசட்டால கரெக்டா அலந்து ஊத்துனாலுமே என்னதா இந்த எம் எல்லந்து பட் ஆனா ஒரு சில டைம்ஸ்ல வந்து அவுங்க சாப் ட்ட மாரி அதே ஃபிளவர் இங்க வராது ஒரு சில வந்து மசாலா கொழம்பு மெளகாத்தூள் யூஸ் பண்ணா நம்ப கிட்ட வீட்ல கொழம்பு மெலகாதூள் நாம்ப ஒருமாரி ரெடி பண்ணிருப்போ ஷோ அவ்ங் கஷ்மீர் மொளகா அது யூஸ் பண்ணாங்கன அவுங்களுக்கு கலர் வந்து ஃபுட்கலர் வந்து கொஞ்ச டிஃப்ரெண்டா வரும் நம்மளுக்கு ஃபுட் கலர் கம்மியா வரும் பட் டேஸ்ட் வைஸ்ல கொஞ்சொ கொஞ்சொ டி ஃப்ரன்ஸ் ஆகூ இந்த மாரி ட்ரை பண்ணிருக்கே அ இப்ப ஆரோக்கியமான உணவு அப்டின்னா நீங்க எந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க வீட்டுல
அது அப்டில்லா இல்லைங்க இது எப்பியும் போல காலையில இட்லி தோச பனியாரம் அந்த மாறி டெய்லியும் ஒவ்வொரு நாளு ஒவ்வொன்னு செஞ்சுருவோ ஒரு நாள் ஆப்பம் சூடுவோ அந்த மாரிதா அப்ப மதியான சாப்பாடு கொழம்பு ரசம் இப்ப ஒரு நாள் பருப்பு கொழம்புன்னா ஒரு ஒரு நாளு புளி கொழம்பு அந்த மாறி ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மாதிரிதா நீங்க இப்ப அந்த மாரி செஞ்சிருக்கீங்களா
ஆம் தோழி இப்ப இங்கே வந்து ஹஸ் பண்ட் ஓர்க் போறனால வந்து மார்னிங் வந்து டிஃபன் ஐட்டம் செய்ய மாட்டோ ஏன்னா டிஃபன் செஞ்சுட்டு போனா வந்து ஆஃப்டர்நூன் வந்து அ லஞ்ச் சாப்புற வரைக்குமே எடையில வந்து ஓர்க்கிங்லக்கறனால தண்ணித்தாகம் அதிகமா எடுக்கூ சோ அவுரு சைடு ஓர்க்கிங் வந்து அதிகமா இருக்கனால எடையிலடையில வந்து சும்மா எந்திரச்சிடு பண்ணிட்டே இருக்க முடியாதுங்கிறதுக்காக மார்னிங் வந்து நாங்க வந்து லஞ்ச்சே பிரிப்பேர் பண்ணிருவோ ஆ சாப்பாடு கொழம்புக் பொரியல் வித் சைட் டிஷ் என்னவோ அது ரெடி பண்ணிட்டு கா மார்னிங் சாப்ட்டு எ ஆஃப்டர்நூன்கா பேக் பண்ணியே நாஅனுப்பி உட்டுருவேன் நைட் மோஸ்ட்லி வந்து டின்னர் தான் எப்பயுமே எதாவ்து ஒண்ணு இட்லி தோச இந்த மாறி தா ரெடி பண்ணுவே எல்லாமே வந்து மேக்சிமம் ஹோம்மேட் தா எந்த ஒரு ஃபுட் கலர்ஸ் எதுமே கெடையாது பட்டு ஹோட்டல்ல வந்து என்னைக்காவ்து ஒரு நாள்தா மேக்சிமம் ஹோட்டல்ல சாப்பட்றது ரேர் தா ஏன்னு கேட்டா தம்பி இருக்கிறதுனால ஹோட்டல் சாப்பாடு சாப்ட்டா அவனுக்கு சேராது ஏன்னா காரொ அதிகமா போட்ருப்பாங்க அவனுக்கு தனியா நா ப்ரிப் பேர் பண்ணனு சோ எங்க ரெண்டு பேத்துக்காக அது தனியா இப்ப ஒன்னு வாங்கிட்டு அவனுக்காக தனியா ப்ரிப்பேர் பண்றதுனால மேக்சிமம் நானே வீட்லயே செஞ்சிடுவே ஹோட்டல்ல என்னைக்காவ்து ஒரு நாளைக்கு இந்த பரோட்டா ஐட்டம்ஸ் இந்த மாறி எதாவ்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் மட்டும்ந்தா வந்து நா கடையில வாங்குவே மத்தபடி எல்லாமே வந்து வீட்லதான் செய்வோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்சும் வீட்லயே செஞ்சிருவேன் நீங்க அந்த மாறி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்பீங்ளா தோழி
ஆ செஞ்சு குடுப்பங்க அப்பப்ப புடிச்சது அப்டி யாராவ்து கேட்டாங்கன்னா அப்ப இப்ப ஈவினிங் டைம்ல பாத்தீங்ன்னா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்புட்ற கடையில வாங்கறத விட வீட்லயே செஞ்சு சாப்ட்டா கொஞ்ச நல்லா இருக்கூ ல்லிங்ளா அதனால வீட்லயே செஞ் அந்த மாற்ல்லா செஞ்சிருக்கே
சரிங்க தோழி வேற எந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்க உங்குளுக் செய்ய விருப்பொ இப்ப வெஜ்ல நான்வெஜ்ல நான்வெஜ் அதிகமா செய்யவேன் சொல்ட்டீங்க சோ இந்த மாறி எனக்கு எனக்கு ஃபேவரட் ஃபுட் இத்தா அடிக்கடி நாங்க வீக்லி இத வந்து செஞ்சுருவோ இந்த மாறில்லா வந்து நா கடையில வாங்கி சாப்பிட மாட்டோ இந்த மாறி ஏதாவ்து உங்களுக்குன்னு டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்குங்ளா
அந்த மாதிரி எதும் இல்லைங்க நா வந்து இப்போ கொஞ்ச நூடுல்ஸ் புடிக்கூ ஆனா கடையில அதிகம் வாங்குனது கெடையாது நாங்க வீட்லயே வந்து அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நா வீட்லயே செஞ்சுருவே காயி அதெல்லாமே இப்ப கேரட்டு பீன்ஸ் கொட மொளகா அதெல்லா போட்டு கடேல வாங்குறத விட அதெல்லா அறுத்து வச்சுட்டு அப்ப செய்வாங்க இல்லயா அ நாம்பலா அது வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இப்பத்திக்கி அத போட்டு செஞ்சோம்னா அது கொஞ்சோ நல்லாருக்கு அதுனால நா வீட்லயே அதிகோ அது இப்ப ரைஸ் செய்யணு அப்டின்னாலு கேட்டாங்க அப்டினா ஒன்னு வீட்லயே செஞ்கற மாரிதா அதிகோ அந்த மாரிதா கடேல போயி அது வாங்கி சாப்பற்றத விட வீட்லயே செஞ்சு சாப்பல்லா அப்படின் சொல்ட்டு வீட்லயே பிரிப்பேர் பண்ணி குடுத்துருவே
சரிங்க தோழி நீங்க சொன்னது எனக்கு ஞாபகோ வருது நானு அடிக்கடி வந்து சிக்கன் ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு பட் வந்து வீட்ல வந்து நம்ம செய்யம் போது வந்து எந்த ஒரு இதுமே வந்து போட மாட்டோ ஆனா வந்து இப்போ வந்து சிக்கன் ரைஸ்ல அவுங்கவுங்க போடம் போது கொஞ்சோ நெறையா வந்து மசாலா சா ஸ்பைஸியா ஆட் பண்ணுவாங்க பிளஸ் ஒரு சிலர் வந்து ஆனா நெறைய வந்து என்னன்னா ஃபுட் கலர்ஸ்காக சேஞ்ச் பண்றது பண்றதாக போட்றாங்க பட் ஆனா அது எல்லாமே வந்து நம்ம கெமிக்கல் அ எனக்கு தெருஞ்சு ரீசன்டா ஒருத்தவுங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்ட்டே அவுங்களுக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு சோ அதுல இருந்து எனக்கு வந்து ஃப மேக்சிமம் வந்து நா அதிகமா ஃப ஹோ ஹோட்டல்ல வாங்கி சாப்டவே யோசிப்பே ஏனா தெருஞ்சு கண்ணு முன்னாடியே பாத்துட்டோ இல்லயா சோ அதுனால வந்து ஹெல்த்தியா செஞ்சாலு செரி டேஸ்ட் இல்லேனாலு செரி வீட்லயே செஞ்சு சாப்ட்டுக்கலான்ட்டு மேக்சிமம் ச ரைஸ்லா ட்ரை பண்ற மாரி இருந்தா வீட்லயே ட்ரை பண்ணுவே என்னைக்காவது ஒரு நாளக்கி இப்டின்னா தா மட்டுதா கடேல மத்தபடி எல்லாமே வந்து வீட்டிலியே நாங்க செஞ்சு தா சாப்புடுவோம் தோழி
ஆமாங் தோழி ரொம்ப நம்ம ஆசைப்பற்றோ கண்டிப்பா போணு அப்படிங்கும் போது நம்ம போய் சாப்பல்லா இப்ப இல்ல நம்மனால செய்ய முடியு அப்டினா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்ட்டா நமக்கு கொஞ்சோ திருப்தியா இருக்கு நம்மளுக்கு புடிச்ச மாரி நாமளே செஞ்சு சாப்புற்றோ அப்டின்ட்டு
ஆம் தோல் அஜுனமோட்டா நெறைய வந்து பாத்தீங்கனா கடேல ஃபுட்ல வந்து நெறய சேத்துவாங்க பட் அதல்லா நம்ம சாப்படம் போது நமக்கு ஹெல்தி இல்ல இல்லயா சோ அது வந்து நமக்கு ஒடம்புக் கு வந்து ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் மாரி குடுத்துறு இதுக்கே வீட்ல நம்ப யூஸ் பண்ணாம போது எந்த ஒரு கெமிக்கல் பவுட்ரு யூஸ் பண்ணமாட்டோ அஜுனமோட்டோ யூஸ் பண்ணமாட்டோ ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணமாட்டோ சோ காரமு வந்து நம்ம கொழந்தைங்க நம்ப வீட்ல ஏத்த மாரி நம்ம சாப்டுவோ சோ இதுதா ஹெல்தியா இருக்குனு நெனச்சு நம்ம அதிகமா மேக்சிமோ எல்லாருமே சாப்டுவோ வீட்ல செய்ய முடியாத சுச்சுவேஷன் வந்தா மட் ட்டுதா வந்து ஹோட்டல் சாப்பாடா இருக்குமே தவிர மத்தபடி யாருமே அத லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க ஏதோ சாப்புன்ணு அன்னக்கி அன்னக்கி டேட்ல வந்து இப்ப இந்த மாரி வெளில ஒரு இஷ்யூ போயிட்டு வந்தாங்க இந்த மாரி பண்ண முடியாது அப்பிடிங்கிற சுச்சுவேஷன் இல்ல ஒடம்பு சரியில்ல யாருக்காவது அப்படிங்கு போது நம்ப இந்த மாரி பண்ற மாரிதான
ஆமாங் தோழி சேரிங் தோழி ஒங்களுக்கு காரமா சாப்ட புடிக்குமா இல்ல இனிப் ப்பு சாப்புட புடிக்குமா
மேக்சிமம் நா காரந்தா தோழி சாப்புடுவே ஏனா ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்க மாட்டே ஏ கொழந்தேல இருந்தே எப்பயுமே அப்டிதா ஸ்வீட்ஸ் வந்து மேக்சிமம் சாப்டா சக்கர வந்துரும்பாங்க ஏனா வீட்ல வந்து பாத்தீங்கனா வந்து யா பரம்ரைவாதின் சொல்வாங்க ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்ட்டா வந்து எங்க ஃபேமிலி சைட்ஸ்லா வந்து சுகர் பேஷன் நெறையவே இருக்குறாங்க சோ நம்ம சுகர் அதிகமா எடுதுடா நமக் க்கு அந்த வியாதி வந்துரு அப்படிங்கிறதுக்காக மேக்சிமம் சுகர் எடுத்துக்க மாட்டே எப்பயாவது ஒரு டைம் ஸ்வீட் சாப்டுவே நா கன்சிவா இருக்கம்போது ஆஃப்ரு மேரேஜ் அப்ப ஸ்வீட் சாப்ட்றது கன்சீவாயி பேபி பொறந்து க்கி ம் ஃபீடிங் ஸ்டாப் பண்ற வரைக்குமே நா ஸ்வீட்ஸ் எடுக்கல கே டூ இயர்ஸ்ஸா பக்கமா டூஸ் மேலயே இர்க்கு த்ரீ இயர்ஸ் பக்கமா இருக்கு நா வந்து ஸ்வீ்ட்ஸ் எடுக்கல ஸ்வீட்ஸ் சாப்டவு மாட்ட சாப்புல்னாலு ஓகேனு இருந்துக்வே தவிர மத்தபடி ரொம்ப லைக் பண்லா சாப்ட மாட்ட ஸ்வீட்ஸ் மோஸ்லி காரந்தா காரத்துல எதா இருந்தாலுமே நல்லா சாப்டுவே ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்டுவே ரொம்ப காரமா இந்தாலு சாப்ட மாட்ட இந்த மேக்சிம் இந்த எண்ணைல பொரிச்சுட்டு அதுக்கு மேல வந்து மொளகாத்தூளு நல்லா போட்டு குடுப்பாங்க பாருங்க அந்த மாரிலா சாப்ட மாட்ட எண்ணைல பொறுச்சு ஓகே மிடில் காரமா இருந்தா ஓகே அந்த மாரிதா நீங்க எந்த மாரி சாப்டுவீங்க தோழி
ம் நானு அதே மார்தா உங்கள மாதிரியேதா ஆனா இனிப்புல மட்டு கொஞ்சோ இந்த குலோப் ஜாமுன் ஜிலேபி இருக்கு பாத்தீங்ளா அது ரெண்டு மட்டு கொஞ்சோ புடிக்கு ரொம்ப புடிக்கு அது எப்ப எது சாப்ட்டாலு அதுக்கிதுன் வாங்னாங்கனா அது கண்டிப்பா நா சாப்ட்ருவே வேற இனிப் பு ஐட்டம்ஸ்லா எதுமே பு புடிக்காது எனக்கு அவ் இது ரெண்டு மட்டுந்தா புடிச்சிருக்கு அதிகமா புடிச்சனால வேற எதுவுமே சாப்பட தோண மாட்டேங்குது இப்ப கார ஐட்டம்லா நீங்க என்ன சொன்ன மாரி எதுனாலு சாப்ட்டுப்ப நல்ல காரமா இருந்தாலு நா சாப்டுருவ அதனாலா அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல
சரிங்க தோழி கொழந்தைங்க எந்த மாரியான உணவு புடிக்கு கொழந்தங்களுக்கு நீங்க குடுப்பீங்க காரமாவா ஸ்வீட்ஸ்ஸாவா
ஏ கொழந்த இன்னு இப்ப காரமு சாப்ட மாட்டிங்கிறா இனிப்பு சாப்ட மாட்டேங்கிறா ரெண்டுக்மே இப்பதா ஒவ்வொன்னா நாட் குடுத்து பழகிட்டுருக்கே ஃபு ஃப்ரூட்ஸ் கூட அதிக இப்ப சாப்ட மாட்டேக்கிறா ஃபர்ஸ்ட்ல சாப்ட்டா ப ஆறு மாசத்ல நா கொஞ்ச கொஞ்சமா குடுக்கும்போது எல்லா சாப் டுட்டுருந்தா இப்ப பாத்தா எதுவுமே சாப்ட மாட்டங்கறா இப்பதா அந்த கோசா பழோலா இப்பதா நா ஒ ஒவ்வொன்னா குடுத்து குடுத்து பழகிட்டுருக்கே ஒன்னு சாப்புடவே மாட்டா எல்லாத்தையு துப்பிக்கிட்டே இருப்பா கொழம்பு காரமா தொட்டு சாப்புடவு மாட்டா வெறு இட்லினா இட்லி மட்டுந்தா சாப்புடுவா கொழம்பு தொட்டு கூட சாப்புட மாட்டக்கிறா அது கொஞ்ச கொஞ்சமா அவனையு கொஞ்ச மாத்தணு அதா ட்ரை பண்ணிட்டுருக்கே நானு
சரிங்க தோழி
நீங்க உங்க பர்டேக்கு என்ன மாரிலா செய்வீங்க நீங்க
பேர்டேன்னா எனக்கு பேர்டேக்குலா செலிப்ரேஷன் ஆஃப்டர் மேரேஜுக்கப்பறோ பெருசா எதுவு கெடையாது பட் தம்பி பேர்டேனா இங்கே அவர் சைடு வந்து ரிலேஷன்ஸ் இருக்கறாங்க சோ அவங்கள கூப்ட்டு ஈவினிங் பார்ட்டி மாரி அரேஞ்மெண்ட் பண்ணி கேக் வந்து வாங்கிட்டு வந்து அப்றொ அவங்களுக்கு நைட்ல ஃபுட்டு நாங்க வீட்லே ரெடி பண்ணாலு ரெடி பண்ணுவே ஆ கொஞ்சொ மெம்பர்ஸ் அதிகமா இருக்க மார்ருந்தா ஈவினிங் டைம்ல ஃபுட்டு் பிரிஃப்பர் பண்ணும்னா ஷாஃப்ல ஆட்ரு பண்ணி ஆ வாங்கிட்டு வந்து ரிலேஷன்ஸ்ல கேக் வெட்டி செலிபிரேஷன் பண்ட்டு ஃபுட்டு அந்த மாரி போ போடுற மாரி ஈவினிங் ச டிஃபன் ஐட்டம்ஸ் மாரி அந்த மாரிதா நாங்க வந்து இதுவரைக்குமே பேர்டேக்குனா செலிபிரேஷன் பண்றோ ஸ்பெஷலா ரொம்ப ஸ்பெஷலா ஒன்னு இல்லைங் தோழி
இங்கேயு அதே மாரிதாங்க நாங்க வந்து கொஞ்சொ வெளிய போயி வெளிய எங்கயாது போயி சுத்தி பாத்துட்டு வேற எங்கயாவ்து எடத்துக்கு போலா அப்டின்னு சொல்ட்டு அந்த மாதிரிதா நாங்க போயிட்டு வருவோ இதுவரைக்கு செலிப்ரேட் பண்ல நாங்களு செரிங்க தோழி இதுவரைக்கு பேசுனதுக்காக ரொம்ப நன்றிங்க தோழி
நன்றிங் தோழி